ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது சொல்லு சொல்லுங்க
ஆ எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கோ சாப்ட்டாச்சா
ம் இப்பதா சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா உங்க ஊர்ல எப்டி இருக்கு க்ளைமேட்லா
எங்க ஊர்லையா எங்க ஊர்ல நல்லாதா இருக்கு க்ளைமேட்டு வெயில் இல்ல ரெண்டு மூண் நாளா
ஏ
வெயிலு நாங்க என்னா பண்ணுவோனா ஒன்னு பண்லங்க வெயில் வர்ல கிளைமேட்ல அது வானத்துல சன்லைட் மரச்சிர்ச்சி
ம் இப்ப ஆடி மாசோ பொறக்க போதுல அப்படிதா கெடக்கு
அப்படியா
ஆமா ஆமா உங்க ஊர்ல ஆடி மாசோ பொறக்குதா இல்லையா
எல்லா ஒரே இது அப்டிதா ஓடுது ஆ
அப்டிங்ளா சரி சரிங்க அப்புற எப்டி இருக்கீங்க வீட்ல எப்டி இருக்காங்க
ஆ எல்லா நல்லாருக்குகோ
ம் ஜாப் போனிங்ளா ஆஃபீஸ் எப்டி போகுது
நா ஆபீஸ் போறதில்லங்க
ஏங்க ஹவுஸ் ஒய்ஃபா
ஆமா ஹவுஸ்வைஃப்தா
சூப்பருங்க
ம் எதுங்க ஹவுஸ் ஒய்ஃபா
ஆ
இப்ப வீட்ல வேலலா பாத்தா தெரியுங்க எவ்ளோ வேல
சும்மா வேல வேலன் சொல்லாதீங்க வேறு எல்லா லேடிஸு ஒரே மாரி பேசாதீங்க வேல வேல வேல என்ன என்ன வேல செய்றிங்க சொல்லுங்க
என்ன வேல செய்றமா
ஆ காலில எச்சிக்கிறீங்க நீங்க ம பேஸ் வாஷ் பண்ட்டு நீங்க மொகத் தொடக்கிறீங்க அதெல்லா ஒரு வேலயா ஆ அப்பனா சமக்கிறீங்க யாருக்கு உங்களுக் சமைக் கிறிங்க நீங்க சாப்புறீங்க நீங்க தூங்குறீங்க அந்த எடத் த எடுத்து வச்சி பெருக்கிறீங்க வேற என்ன வேல செய்ற நீங்க யூஸ் பண்ற டிரெஸ் வாஷ் பண்றீங்க அப்புற என்ன வேல வேல வேலன்றது ஏங்க
ஆமா நாங்க வந்து எங்களுக் ட்ரெஸ்ஸ மட்டு நாங்க பண்லங்க பசங்க டிரெஸ்சு ஹஸ்
ஆமா உங்ளுக்கு ஒரு நாப்பது ஹஸ்பண்ட்டு ஐம்பது கொழந்தைங்க இருக்கு எல்லோரோட டிரெஸ் வாஷ் பண்ண வேல ஆயி ச்சு உங்ளுக்கு இது இருகுது ஒருத்தர் பசங்க ரெண்டு அவ்ளதானுங்க
ஒருமைல சொன்னீங்க என்னா சொன்னீங்கனா உங்க துணி உங்க துணி என்னதா சொன்னிங்களே தவற எ பசங்களோடத ஹஸ்பண்டோடத சொல்லவே இல்ல
நீ சொன்னீங்களே
சேரி அது கடக்கட்டுங்க அப்புற என்ன உங்க உங்க வேலலெல்லா எப்டி போயிட்ருக்குது
சூப்பரா போதுங்க ஜாலியா இருக்கோ நீங்க எப்படி இருக்கீங்க ஜாலியா இருக்கீங்களா இல்லையா ஆப்பி சண்டே
நாங்கலு ஜாலியாதாங்க இரு ஓ ஆப்பி சண்டேங்க ஆ அ
மட்டன் வாங்கினு வந்த எங்க அக்கா வீட்ல சமச்சு சாப்ட்டுட்டுருக்கோ
ஓ அக்கா வீட்டுக் போ
ஆமா பக்கத்துல தா மகேஷுனு எங்க அக்கா இருக்காங்க அவங்க வீட்ல போய் இருக்கோ இன்னைக்கு
ஓ அப்படிங்களா சரி வா ச ஓகே ஓகே
ம் நீங்க எங்க வீட்ல இருக்கயா வெளிய போயிருக்கீங்களா
நாங்க வீட்ல தாங்க இருக்கோ
நாங்களு இன்னிக்கு ஷாப்பிங் போலனு ப்ளான் பண்ணியிருக்கோங்க வீட்ல ஒய்ஃப் கூட
ஓ அப்டிங்ளா வெளிலைங்
ஆமாங்க இப்ப தா யோஸ்ச்சிட்டுருக்கோ எங்க போற்த்து அதா இன்னு ப்ளேஸ் சூஸ் பண்ல அஹ
ஆ
ஆனா வெளிய போறோ அது மட்டு ப்ளான் இருக்கு
ஆ ஆ ஆ போய்ட்டுவாங்க போய்ட்டுவாங்க என்ஜாய் பண்ணுங்க
நீங்க போ போக மாட்டீங்களா சண்டேல்லா
இல்லங்க எங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போய்ருக்காங்க
ஏன் சண்டேகூடவா டியூட்டி
ஆமாங்க அது எப்டின்னா வேற டேட்ல எடுத்துப்பாங்க
ஒஹோ இப்போ உங்க வீட்ல எடோ இருக்கா பிளேஸ் இருக்கா
ஆ இருக்கு
இல்ல அ இவ்ளோ சம்பாதிகிற சம்பாதிக்கிறீங்கள அத வெக்கிறதுக்கு எடோ இருக்கானு கேட்டே
அப்டி கெடையாதுங்க நாங்க அவ்ளோ சம்பாதிக்கிறதுனு கெடையாது
ஆ சண்டேகுட லீவுவுடமாட்டெங்களே வேளக்கு அனுப்ச்சிட்டுங்களே
அப்டில்லா கெடையாது அவுங்க ஒர்க் பண்றது அப்டி
ஓஹோ
அவ்ங்க ஆம அவுங்க ஒர்க் பண்றது வந்து சண்டேல தா அதிகமா இருக்கு அதுனால
ஏங்க மெயின்டனன்ஸ் இருக்காங்களா என்னவா இருக்காங்க
ஆமா மெயின்டன்ஸ் தா
ஓ ஓகே ஓகே சூப்பர் மெய்ன்டனஸ் தா கொஞ்சோ ஓவர்ராள் இருப்பாங்க
ஆ வேல அதிகமா இருக்கு அதனால அப்ப மட்டு பேய்ட்டு இன்னொரு நாளு எடுத்துப்பாங்க
ம் ம் ம்
சம் டைம்ஸ் ரெண்டு நாளாவு எடுத்துப்பாங்க
ஓகே ஒகே உங்க லைஃப்ல எப்டி போய்ட்டு இருக்கு ஜாலியா இருக்கீங்களா
எங்க லைஃப் போதுங்க அப்டியே ஒரு பக்
நீங்க எதுவு ஒர்க் பண்லாம்ல நீங்க ஏ ஒர்க் பண்ணாம இருக்கீங்க
நானாங்க
ம்
ஹலோ வாய்ஸ் ப்ரேக் ஆவுதுங்க
கேக்கு இப்ப கேக்குதுங்ளா அத அதா இல்ல இப்ப பசங்கலா படிச்சுட்டு இருக்காங்க
இன்னது புரியில
பசங்கல்லா படிக்கிறாங்க கரெக்டா ஒருத்த ஒரு ஒரு ப ஒரு ஒரு பைய்யனையு ஒரு ஒரு டையத்துல அழக்கிணு
ஓ ஸ்கூல் போய்ட்டு நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா நல்லா கிரேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க
ஆமாங்க கிரேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோ
சூப்பர் சூப்பருங்க உங்களுக்குல்லா செ செல வைக்கலாங்க
உ அ அப்டியே ஓரமா வச்சிருங்க செலய
சளிச்சி வச்சிருக்க நீங்க செல மாறிதா இருப்பீங்க வீட்ல ஒரு வேலை செய்ய மாட்டீங்க உங்க வேலையு வேல செய்வார்ன்னு நினைக்கிறே உங்க வாய பாத்தா தெரிது நீங்க வந்து வேலை செய்ய மாட்டீங்க அப்படின்னு
அப்படில்லா இல்ல
இல்ல நானு அப்படிதாங்க வேலைக்கு போய்ட்டு வந்து வீட்ல எல்லாம வேலயு நான்தா செஞ்சுட்டு இருப்பே
உங்க ஒய்ஃபுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க பண்ண மாட்டாங்களாங்க
இல்ல இல்ல அவங்க ஃபுல் டைம் ரெஸ்டுங்க
ஏங்க
அவுங்க ஃபுல் டைம் ரெஸ்ட்லயே இருப்பாங்க அவுங்க அவுங்க ஹஸ் பண்ட் நல்லா பாத்து பாருங்க அவர அவுங்கள நல்லா சூப்பர் தங்கமானவங்க அவங்க
ஏங்க நீங்க தாங்க அவங்க ஹஸ்பண்டு
அதுதாங்க நா நல்லா பாத்துப்பேன்ற நா விட்டுட்டு வேலைக்கு போ போயிட்டு வந்து ஸ்ரெஸ்சுக்கு வேல இல்ல என் ஒய்ஃப நல்லா தங்கமா தாங்குவே கை கையிலயும கால்லயு தாங்குவே உங்க வீட்ல பாத்துக்க மாட்டாங்களா அச்சச்சோ
எங்க வீட்ல எல்லா பாத்துப்பாங்கங்க
அம் அ திட்றீங்களே ஞாத்துக் கெழம வேலைக்கு போயிட்வாருன்னு
வேலைக்கு போயிட்றாரு சொன்ன தானே திட்லங்க எப்படிங்க என்னோட ஹஸ்பண்ட நா திட்ட முடியு
பின்ன நல்ல மனுஷ பாத்துக்குங்க நல்லபடியா
இல்ல என்னா என்னா சமையலு இன்னைக்கி
எத சொன்னங்க சிக்கன்ஸ்ச வாங்கிட்டு எங் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோ ஆமா சிக்கன் வாங்கிட்டு அக்கா வீட்டு வந்திருக்கோ அ க்கா வீட்ல சமச்சு சாப்ட்டுருக்கோ மகேஷ் அக்கா வீட்ல
அ
அக்கா
பசங்கெல்லா என்னா பண்றாங்க
எல்லா இப்போ டியூஷன் போயிருக் ஹிந் ஹிந்தி கிளாஸ் டியூஷன் போது
ஓ இன்னைக்கி இருக்கா
ஆமா போயிட்டு வந்துட்டாங்க வந்துட்டு சாப்ட்டாங்க எல்லா கார்ட்டூன் சேனல் பாத்துட்டு இருக்காங்க
அ நேத்தி உங் நேத்து உங்க பொண்ண பாத்தேங்க
இப்படிங்களா
ஆமாங்க வேன விட்டு ஸ்கூல் வேன விட்டு கீழ எறங்கி ப்ளே வெளாண்டுட்டு இருந்தா
நேத்தா
ஆமாங்க
ஓ சூப்பர் சூப்பருங்க கொழந்தைக்கு ஏதாது வாங்கி குடுத்தீங்களா இல்லையா உட்டு போயிட்டீங்க பாத்துட்டு எனக்கு பண்ணிங்ளா
சொல்றேன்னா கூட அவ இப்ப என்ன பாக் கவே இல்ல திரும்பி பாக்கவே இல்ல ஏன்னா என்னோட பையனுக்காக வேன் வெயிட்டிங்ல இருந்துச்சு வெயிட்டிங்க் இல்ல அதாவது ஏழு அஞ்சுக்கு வர வேண்டியது ஏழு நாப்பத்தஞ்சுக்கே வந்துட்டாரு அவரு ஒ கா மண் நேரோ முன்னாடி ஆ கா மண் நேரோ முன்னாடி வந்ததுனால அப்படியே போட்டு வச்சிருந்தாப்ல வேன ஒரு மூணு பசங்க அந்த பாயிண்ட்ல மூணு பசங்க வந்து ஏறும்
ஓகே ஓகே
அதனால போட்டு வச்சிருந்தப்ப ரெண்டு பசங்க ஃபர்ஸ்ட்டு விளாண்ட்டு இருந்துச்சுங்க அப்புறோ பாத்தா உங்க பொண்ணு இப்டி வெளாண்டு இருந்தா சரி என்னடான்னு பாத்தா எந்து எங்க எங்கேயே பாத்துருக்கோமே இந்த பாப்பாவ அப்டின்டு பாத்தா இவளா இருக்கா
செரி நீங்க என்னன்லா சமைப்பீங்க உங்களுக் சமைக்க தெரியுமா
நானா நா சமேப்பேங்க
நீங்கல்லா சலிச்சு பேசுனா ம்
என்ன சமப்பே எல்லாமே சமப்பே சமக்க தெரியாதுன்னு ஒண்ணுல்ல நார்மலா எல்லா வீட்லயு சமைக்கிற மாரி எல்லாத்தையு சமப்பே
ஆ
பிரியாணி சமப்ப இல்ல ஏ பையனுக்குல்லா பிரியாணி நா சமச்சா பிரியாணி புடிக்கு முட்ட பிரியாணி புடிக்கு
நீங்க சமச்சா எல்லாரு சாப்டுவாங்களா கீழே போட்டுருவாங்களா
ஆ அப்பிடி சாப்பாடு எல்லா கீழே கொட்டுனா புடிக்காதுங்க எனக்குல்லா
இல்ல நீங்க சமையத்து சொல்லுங்க நல்லா இருக்குமா ஆவரேஜா குட்டா
நல்லாருக்கறனால தான சாப்புறாய்ங்க
வேற வழி இல்லாம சாப்டுவாங்க
அப்டி எல்லா கெடையாது நான்வெஜ் நல்லா சமப்ப வெஜ்ஜு கூட நா விருப்போ இல்லாம சமப்பேன்
ம் ம்
அது நான்வெஜ்னா எனக்கு கொஞ்சோ புடிக்கு அதனால நா விரும்பி ச சமப்பே லைக் பண்ணி இதே வெஜ்னா விருப்பமே இருக்காது அதனால சரியா சமக்க மாட்ட
உங்களுக்குல்லா சொந்தக்காரங்க பக்கத்துலருக்காங்களா தூரமா இருக்காங்களாங்க
நாங்களா வெளியூருங்க இங்கல்லா சொந்தலா இங்க வெளியூர்ல தாங்க இருக்காங்க
அவர் தம்பி அவர்ல்லா சொன்னாரு இல்லையா
அவுங்களுக்கு அண்ண தாங்க ரெண்டு அண்ண இருக்காங்க ஒரு அக்கா ஒரு அக்கா பக்கத்துல இருக்காங்க அவுங்க ஒரு எப்பிடியு ஒரு
அப்போ தம்பி இல்லையா தம்பி ஒருத்தரு ஃபோன் பண்ணுவாரே அடிக்கடி
யாருக்குங்க
உங்களுக்கு தா
எனக் எனக்கு கேக்குறீங்களா எனக்கா எனக்கு தம்பி இருக்காரு எங்க வீட்டுக்காருன்னு நெனச்ச
இல்ல இல்ல இல்ல உங்களுக்கு கேக்கற
ஆமா ஆமா எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க பக்கத்துலதா இருக்காங்க
ம் நல்ல நல்லா பேசுவாரா
ஆ நல்லா பேசுவா பேசுவாங்க
சேரி சேரிங்க நல்லா பாத்துன்னாரு அது போதுங்க ம் செரி செரி செரி சந்தோஷ ரொம்ப சந்தோஷ
அக்கா காட்டு
ம்
ம் வேறங்க இன்னு பிளேஸ் எல்லா இது பண்ணிட்டீங்களா இல்லையா
என்னங்க புரிலே
எங்கயோ வெள்ல போறேன்னீங்களே அது என்ன
ஆ இதுக்கு மேல கெளம்பணு ஒரு த்ரீ ஓ கிளாக் கெளம்பலாம்னு பிளான் பண்ணிருக்கோ
ஆ ஆ நானு வெளி போ என்னோட ஃப்ரெண்டு் ஒருத்தங்களுக்கு பாக்கனு
சாப்பீங்கே
இல்ல ஷாப்பிங் போல என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கன்சீவா இருக்காங்க சோ அவுங்கள பாக்க போனு
ம் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுனு தெரியுமாங்க
நானா நா இதெல்லா மூணு நாலு தடவ பாத்துட்ட இருந்தாலு இந்த மாசோ பாக்கலையா அவூங்க கோச்சு
இல்லைங்க கடைசியா இருக்காங்கல்ல அவுங்க கேட்குற தெர்லயா ஸ்விட்ச் ஆஃப் வே வ பரவால்ல உங்கோ உங்க வயசுக்கு உங்க ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் டைம் கன்சீவா இருக்கத்து பெரிய ஆச்சரியமான விஷ்யங்க
இல்லங்க அவுங்களுக்கு கொழந்த இல்லங்க இப்பதாங்க அவுங்களுக்கு இதாயிருக்கு
ஓ அப்டியா சேரி ஓகே ஓகே நா சின்ன பொண்ணோட ஃப்ரெண்டா ஆச்சூனு நெனச்சே சூப்பர் சூப்பர் ர் கங்குராஜுலேஷன்ங்க நா வாத்துக்கள் சொன்னேன் சொல்லுங்க கண்டிப்பா சேரிங்ளா
கண்டிப்பா சொல்றங்க அப்பறங்க சேரி பாக்கலாங்க இன்னொரு இதுல
கண்டிப்பா இன்னு டைம் ஆவ்ள போல்ருக்ங்க ஏங்க ஒடனே கட் பண்ணறீங்க ஆயிச்சு ஆயிச்சு ஆயிச்சு
ஒர்க் வந்துருச்சுங்க அதனாலங்க
அப்டிங்ளா சேர் ஓகேங்க பாய்ங்க
ஆ ஆ சேரி
ம் பாய் பாயா